கேக்குதாப்பா கேக்குதுப்பா
மழ ஸ்டார்ட் ஆயிடுச்சா
அப்டியா இங்க ஒண்ணு இல்லையே இங்க மழை பேஞ்சுட்டு இருக்கு அடடா ஸ்கூல் விட்ற நேரம் பாத்து மழை பெய்யுதே இப்பதா கரண்ட் போகபோது மின்னிட்டு இருக்கு அப்டியா இப்பதா ஸ்கூல் விடுவாங்க அப்டியா இதுதா இப்ப மின்னிக்கிட்டு இருக்கு மழை ஒரு பக்க பெய்யுது ம், ம், ம் இங்க ஒரு மாரி கிளவ்டியா வருது இப்பதா காத்து லை ட்டா தெரிது ஒரு அரைமண்நேரத்துக்கு ஆமா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லா அப்டியே அனல் காத்து அடிச்சிது இப்ப திடீர்னு பாத்தா கூலிங்கா இருக்குது இப்டி டக்குனு கிளைமேட் மாறிடுது ம் டக்கு டக்குன்னு கிளைமேட் மாறிடுது
ஆ
என்னவோ எப்படி இருந்தாலு இதுல சர்வே பண்ணிதா ஆகனுன்ற கட்டாயத்துக்கு வந்துட்டோ
கண்டிப்பா இப்ப இயற்கை போற போக்குல நம்மளு போ வேண்டியதுதா
ரொம்ப கஷ்டமா இருக்குதுபா ஆனா
ஆ எப்டி எப்டியோ ஆயிப்போச்சு உலக எல்லா எப்டி எப்டியோ கண்டுபுடிச்சு
ஆமா இங்க ரொம்ப ஏதோ ஒரு பெரிய லெவல்ல வந்து நிக்கிற மாரி இரு க்குது ஆனா இன்னு இந்தியா மட்டுந்தா முன்னேறாத மாரி இருக்கு ஒரு ஒரு சீ எம்ஆ மாறிட்டு இருக்காங்க பாப்போ நம்மளு அ மாற மாற்று வேல பாக்குறோ கரண்ட் பில் ஏத்தாம டாக்ஸ் ஏத்தாம ஏதோ அவங்களால முடிஞ்ச வரைக்கு பண்ட்டாங்கன்னா போதும், ஆ இந்த மெடிசன்லா கூட இப்ப புற்றுநோய்க்கு கண்டு புடிச்சிருக்காங்கப்பா மெடிசன்னு அப்டிங்ளா ஆ, ஆ
அது வந்து இப்ப ஃபுல்லாவே கியூர் பண்ணுது எவ்ளோ பெரிய புற்றுநோயா இருந்தாலு கியூர் பண்ணுது
அப்டின்னு சொல்லி கண்டுபுடிச்சிருக்காங்க ஆனா பாவம்ப்பா இதுல நெறைய பேர் அஃபெக்ட் ஆவுறாங்க பா கொழந்தைங்க மொதக்கொண்டு அதுல அஃபெக்ட் ஆகுது ஆமா, அத விட ரொம்ப இப்ப இந்த சுகர்ல்லா கூட குழந்தைங்களுக்கெல்லா சுகர் வந்திருக் குனு சொல்றாங்க ஐயோ எல்லாருக்குமே சுகர் இருக்க நிலைம ஆயி போச்சு பா சக்கரையே
வருதுனே தெ
எதுனே தெர்ல சக்கரையே தொடக்கூடாதுன்றாங்க ஆனா சக்கர இல்லாம எப்டி பழகுறது நம்மளோ நாடு இல்லப்பா நம்ம சக்கர யூஸ் பண்ண கூட இருந்தலா ஆனா சாப்பாடுகள்லயு சக்கர நெறைய இருக் இருக்கு ஆ அது கரெக்ட் அது ஒயிட் ரைஸ்லேயே சுகர் இருக்கு ஆம்மா அதனால ஒயிட் ரைஸுமே சாப்ட கூடாது ப்ரூட்ஸுசாப்ட கூடாது நேச்சுரலா கிடைக்கறப்ப இப்ப எதுவுமே சாப்ட கூடாது ஆமா
சோ நெறைய விஷயோ கட்டுப்படுத்தி எல்ல பா இப்ப நம்ம நா நார்த் இந்தியானா இருந்தா கூட அவங்களுமே டெய்லி சப்பாத்தி சாப்டெல்லா உயிர் வாழ மாட்டாங்கே
ஆமா அவெங்க சப்பாத்தி கூட வந்து நெறைய புரோட்டீன்ஸ் எடுத்துப்பாங்க ம் நீங்க வந்து ஒரு சில புரோட்டீனுமே எடுத்துக்கம் முடியாத லெவல்ல இருக்கு ஏன்னா சில பேர்க்கு தைராய்டு சேந்து இருக்கு ஆமா அது வேற இருக்கு ஆ அதெல்லா வந்து ஜென் ஒரு ஜென்ரேஷன்ல ஒருத்தருக்கு சுகர் வந்துட்டா கூடோ அட்த்த ஜென்ரேஷன் அவ்ளோதா அப்டியா அ அப்டியு வருமா ஆமா அப்ப சுகர் வந்து ஜீன் மூலியமாதா கன்வே யாகு ஓ
சோ தாத்தா பாட்டிங்களுக்கு இருந்து அப்பா அம்மாக்கு இல்லன்னா பேர குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இருக்கு
என்ன சொல்றீங்க திருப்பி சொல்லுங்க இல்லப்பா தாத்தா பாட்டிங்க இருக்காகல்ல ஆமா அவ்ங்களுக்கு சுகர் இருந்திருக்கு ஆ அவங்க பசங்களுக்கு சுகர் இருந்திருக்காது ஆ அவ்ங் பேத்தீங்க வராங்கல்ல ஆ அவங்களுக்கு சுகர் வரு அட கடவுளே அயோ எங் க வீட்டுக்காரோட தாய் மாமா பொண்ணுக்கு சுகர் இருக்கும்பா ஓஹோ நைன்த் ஸ்டாண்டர்ட் போறா அடடா அயோ சுகர்ல எவ்ளோ லட்சோ செலவு பண்ணிருக்காங்க தெரியுமா இதுவரைக்கு எப்டி மேனேஜ் பண்றாங்க பாவோ படிக்கிற கொழந்தைக்கு சுகர் இருக்குன்னா அது அவ்ங்களோட தாத்தாக்கு இருந்ததுனால அப்டி வந்துருக்கு ஓஹோ கொழந்தையில இருந்தே இருந்துருக்கு இவ்ங்களுக்கு தெரியில தெரியல ஒரு ஸ்டேஜ்க் அப்புறோ தெரிஞ்சு சுகர் இருந்தா வெளில என்ன நெனைப்பாங்கன் சொல்லி மறச்சு வச்சிருந்து ஓஹோ ட்ரீட்மெண்டட் எடுக்காம ஆக்சுலா ட்ரீட்மெண்ட்எடுத்திருந்தா கூட பரவால ஆமா சொன்னா மட்டு ட்ரீட்மெண்டு எடுக்காம சரி ஆயிடு சரியாயிடுனு வச்சி ந்து சிவியர் கண்டிஷன்ல இருக்க மாரி இருக்கு அவளுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஊசி போட்டே ஆகனு காலையில ஈவினிங் ஒரு நாளைக்கு ஒரு வேல போட்லனா கூட அவ மயக்கம் போட்டு விழுந் அச்சச்சோ பாவாமே ஏன்னா சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ற லெவல்ல கூட இல்ல அ அவ ஃபியூச்சர் என்ன ஆகுனு யோசிச்சு பாருங்களே யோசிச்சு பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல பா இப்ப அவுங்க பண்ண தப்பு என்னன்னு பாருங்களே சுகர் இருந்தா அந்த பொண்ணோட ஃபியூச்சர் போயிடுன்னு சொல்லி மறச்சு வச்சதுனால இப்ப என்ன ஆயிச்சு
ஊருக்கே தெரியிற மாரிதா ஆயிப்போச்சு
ஆ இதெல்லா பேரண்ட்ஸ் தான்பா முக்கியமா வந் து ஜாக்ரதையா வந்து ஹான்டில் பண்ணனு பத்தி யோசிக்கிறீங்க சொசைட்டி என்னமோ பேசிட்டு போது ஆமா நம்ப ஆ நம்ம பசங்கள நம்மதா பாத்துக்கணு
ஏன்னா இப்ப ஹாஸ்பிட்டல் கூப்ட்டு போனா கேப்பாங்க இல்லையா எதுக்காக அந்த பிள்ளைய அடிக்கடி கூட்டிட்டு போறீங்க அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன் விசாரிப்பாங்கன்
ப்பாங்கன்னு சொல்லிட்டு இவுங்க போகாமயே வீட்லே வெச்சிருந்துருக்காங்க அவ்ளோ கஷ்டந்தா அந்த மாரிலா
ஆ
அதுதான்பா என்ன பண்றதுனே தெரில இன்னுமே பயமா இருக்கு அந்த பிள்ளைய எப்டி சுகர்ல இருந்து கொண்டு வரதுன்னே தெர்ல இப்பயுமே இப்ப பயங்கரமா டீ ஒரு நாளைக்கு பத்து டைமு டீ குடிப்பா அதுக்கு பதில் வேற எதாவது பழ ஜுஸ் கூட குடிச்சிர்லா அது இது பண்ணிக்கவே இல்ல கேர் பண்ணிக்கவே இல்ல சப்பா ஒரு ஒரு டைமு மைக்கம் போட்டா அவ சுகர கண்ட்ரோல் பண்ணி அவள கொண்டு வர்றது க்கே வந்து செவன்ட்டில இருந்து எயிட்டி தௌசண்ட் ஆகுது அட பாவமே
இப்ப அவன் சம்பாரிக்றதெல்லா இதுக்கே தா போது
அதுக்கு எதுவு இதுவு கெடையாது
மெடிசின் கிடையாது சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு
அப்போதிக்கு கண்ட்ரோல் பண்ற மாரி தான்ப்பா ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் ஊசி போட சொல்லிருக்காங்க அ அ அ அத மீறி பண்ண முடியாது அதனாலதா குழந்தைங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணு கண்டிப்பா கண்டிப்பா நம்ம சாப்புட்ற ஃபுட்டு எடுத்துக்கற அளவு
அதெல்லா கொஞ்சம் பாத்து செய்யணு நறைய பேர் சொல்றாங்க இத குடுத்து இத குடு க்காம இருக்காத சேராம போயிடு அத குடுக்காம இருக்காதன்றாங்க
அதெல்லா சொல்லினா கூட அவுங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ஆ இந்த மாதிரி கொழந்தைகளுக்கு கண்டிப்பா எக்ஸ்ட்ரா கேர் எடுத் எடுத்தா தா ம் பண்ணும் அப்டி எடுக்கவே மாட் இப்ப இங்க நாங்க பண்ண நமக்கு வெளிய ஆளுங்களுக்கு இருக்கற பயம் கூட பேரண்ட்ஸ்க்கு வரமாட்டேங்குது
அதுவு வில்லேஜ் சைடுல ரொம்ப மோசம்ப்பா சிட்டில கூட ஒரு ஸ்டெப் எடுக்குறாங்க
ஆ கான்சியஸ் தெரியாதது எதாது பாக்குறாங்களா இல்லப்பா எங்க ஃபேம் இங்கே ரெண்டு மூணு பேர் டிரக்ஸு
அப்ப அவுங்களோட ஹெல்ப்பையு தாராளமா கேக் க்ளாமே என்னோட என்னோட பிரதர் இன் லாவே நர்ஸ் தான்ப்பா ம் ம் ம் ஏ கொழுந்தனாரே நர்ஸ் ம் ம்
அந்த ஹாஸ்பிடல்ல தா ட்ரீட்மென்ட் பாக்குறாங்க ஆனா பார்ல இன்னும் வந்து அந்த பிள்ளைய கேர் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க எவ்ளோ சொல்லியாச்சு சுகர் அவாய்ட் பண்ணுங்க சாப்பாடு வந்து குக்கர் சாப்பாடு சாப்ட கூடாதுப்பா. இம்பார்டெண்ட் அதுதா
ஆமா
குக்கர்ல வந்து ஒயிட் ரைஸ் வேகு ஒரு சில வெரைட்டி ரைஸ்ம் நம்ம வெக்கிறோ குக்கர்ல மத் எல்லா டைமுமே அந்த ஒயிட் ரைஸ் வந்து குக்கர்லயே சீக்கிரோ வந்து ரெடி ஆயிடுது
ஆமா அப்டி சொல்லி ரெடி பண்ண கூடாது கரெக்ட்டு அதுல இருக் கஞ்சிய வடிச்சிர்ணு அதுல சுகரு கொஞ்சோ ஸ்டராச்சு வெளில வந்துரு ஆமா ஆமா கொஞ்சோ கொஞ்சோ இருக்குற கார்போஹைட்ரேட் மட்டுந்தா நம்ம ஒடம்புக்குள்ள போகு எங்க வீட்டுல எப்பவுமே வந்து வடுச்சுதாம்பா சாப்டுவாங்க ஆ அந்த வடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு குக்கர்ல வச்சோம்னா ரெண்டு நிம்ஷத்ல ரெடி ஆயிருது அது குக்கர்ல வெச்சா எங்க வீட்டு்ல யாருக்மே புடிக்காது
அது சொன்னோ அது ஒரு மாதிரி கொழ கொழன்னு தானேப்பா இருக்கு குக்கர் சாப்பாடு
இல்லல்ல நீங்க ஆ ஒரு மாரி கஞ்சி அதுலே இருக்குறனால அது கொழ கொழன்னு இருக்காது அது ஒரு மாதி ஒரு ஒரு மாதி ‌ஒட்டுனா மாதிரிருக்கு சாப்பாடு
தெரில இவுங்க வீட் எங்க மாமியார் வீட்டுல இருந்து எல்லாருமே ஆ ஆம்மாம்மா
ஒரு மாரி பள பளன்னு வராது ஒரு மாறி அ க ஒரு மாரி கட்டி கட்டியா கேக்கு மாறி வரு ஆ டிரை ஆச்சுன்னா கட்டி கட்டியா வரு அத் மாரி வச்சாதா எங்க வீட்ல சாப்ட மாட்டாங்க என்னென்னா அடுத்த நாள் வரைக்கு குக்கர் சாப்பாடு கெடாது அடுத்த நாள் வரைக்கும்னா அது அடுத்த நாள் வச்சுக்கலா அவ்ளோதா
இல்லப்பா அதுதா சொல்றே நானு இப்ப இன்னைக்கு காலைல செய்யுறது அடுத்த நாள் காலைல வரைக்கு நல்லாருக்கு
அவ்ளோ ஏ வெக்கணு வக்கிறது கூக்கர்ல அதாம்பா வெக்கெற்து குக்கர்ல சாதோந்தானே வைக்க போறாங்க அதுவே ஒரு பத்து நிமிஷத்துல வந்துர போகுது போகுதுன்னு
அந் மறுபடியு ஒரு பத்து நிமிஷோ வக்கிறதுக் கூட சோம்பேறித்தனோ
அப்பொ ரொம்ப கஷ்டோம்பா
ஐயோ எல்லாருக்குமே வந்து சுகர் சுகர்ன்றதே இன்னு பயமா இருக்குதுப்பா
எங்க நாத்தனாரோட கொழுந்தனார் பொண்டாட்டிக்கு கொழந்தைக்கு சுகர் வந்துதா எறந்துட்சி கொழந்தையா பொறந்த கொழந்த அடடா மூணு நாள்ல அப்பா எதா ரொம்ப‌ கொடும கண்ட்ரோல் பண்ணிருங்க கொழந்தைக்கு சுகர் இருக்கு பஸ்ட்டு பையனுக்கு சுகர் இல்ல ஆனா அடுத்த கொழந்தைக்கு கண்டிப்பா சுகர் வரூனு சொல்லி சொல்லிட்டாங்க ஓ இதெல்லா நா இன்னைக்கிதாம்பா கேக்குறே இல்லப்பா நம்ம கொழந்தைங்களுக்குமே இருந்தாலு ஒருத்தங்களுக்கு இருக்கலா ஒருத்தங்களுக்கு இல்லாம மையு இருக்கலா சுகரு அது வந்து வா அது அவுங்கவுங்க கடவுள் குடுக்குறது கண்டிப்பா ஆமா நோய் இல்லாத வாழ்க்கையே போதூன் நெனைக்கணு அவ்ளோதா அதாம்பா முடிஞ்சளவுக்கு கொழந்தைங்கள பத்தரமா பாத்துக்கணு கரெக்ட்
ஒரு விஷயோ தெரிஞ்சா அத
இதா‌க ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கணு அதுங்க கொழந்தைங்க அதுங்களுக்கு எதுமே தெரியாது
ஆ பெத்தவங்க நமக்கு நாலஞ்சு தெரிஞ்சவங்க அதெல்லா கொஞ்சோ கேர் பண்ணி பாத்துக்கணு இந்த விழிப்புணர்